ஹலோ
ஆ கேக்குதுங்ளா பே
ஆ பேசலா மா நல்லாருக்கீங்ளா
ஆ ஆ நல்லாருக்கம்மா நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கோம்மா
ஆ சாப்ட்டீங்ளா நைட்டு
செரி இல்லமா இப்பதா சமைச்சிட் இருக்க டிஃபன் பண்ணிட்ருக்க நீங்க சாப்
அ ஹ நானு இனிமேதா சாப்டன்னு சகோதரி நா மதியோ பாத்தீங்கனா மதியோ சாப்ட்ட மதியோ உருண்ட கொழம்பு நீங்க என்ன சா சாப்டிங்க மதியானோ
மதியோ முருங்கக்கா கொழம்பு தா கார கொழம்பு வச்சிருந்தோ
ம்ஹூம்
இப்ப டிஃபன் தா செஞ்சுகிட்டு இருக்கேமா இட்லி வச்சிட்டு சட்னி வச்சிருக்கே ம் எல்லாரு இருக்காங்ளா ஆ அதிகமா இருக்கு உ ங்க கல்ல கல்லக்கா கொட்ட ரெண்டுமே போட்டு
என்னது
கல்லம்மா கல்ல அ அதுக்கப்றமா என்ன வேர் கடல ரெண்டுமே
கல்ல தான வேர் வேர்கடலைய தான கல்லன் சொல்லுவோ
இல்லம்மா அ கட்ல சட்னி வேற வெள்ளையா இருக்கு இல்லியா
நீங்க அந்த சட்னிக்கு என்னென்ன சேப்பீங்க வேர் கடல
வெ வெறு கட்ல்ல தேங்கா சட்னிமா தேங்கா சட்னிக்கு போட்றோல்ல
ஆமா
ஆ அதுவு தேங்கா எல்லாமே சேத்து செஞ்சிருக்கே அதிகமான ஆட்கள் இருந்தா கொஞ்சோ ரெண்டுமே மிக் ஸ் பண்ணி செஞ்சிருவோ அப்டி ஆளுங்க இல்லன்னா தேங்கா சட்னி மட்டு செய்வோ இல்லன்னா வேர்கடல சட்னி
தேங்க தேங்கா சட்னி தனியாவு வேர்கடல சட்னி தனியாவு வச்சிருக்கீங்களா
அப்டி செய்வோ ஆனா இப்ப வந்து எல்லாமே ஒன்னாதா போட்டுருக்க தேங்காவு போட்ருக்கே வேர்கடலயு போட்ருக்கே
பொட்டு கடலயு போட்ருக்கீங்க பொட்டு கடலையதா கடலன்னு சொல்றீங்களா
ஆமா அ நா வந்து ஆந்திரா நா வந்து ஆந்திரால இருக்கமா நாங்க அப்டிதா பேசுவோ
அ அப்படியா சேரி சேரி சேரி அ அ அங்க வெயில்லா எப்டி இருக்கு
ம்மா நா இருக்குற எடத்துல வந்து வெயில் எல்லா கொறைவாதா இருக்கூ
ம் ம் நீங்க வந்து மலை பிரதேசத்துல இருக்கீங்களா
இல்லமா ஆ அதெல்லா எதுவு இல்ல ஆனா எங்க ஊர் வந்து ரொம்ப சில்லுன்னு தா இருக்கூ ம் அதிகமான வெப்போ இருக்காது இல்லமா நா இங்க நாங்க இங்கதா இருக்கோ நாங்க ஆந்திரால தா இருக்கோ
ம் ம் பொறந்தது வந்
ஆமா ஆமா அம்மா மட்டு தமிழ்நாடுல தமிழ்நாடுல இருந்து வந்தாங்க நா இங்க பொற எல்லாமே இங்கதா நா ஆந்திரால தா தெலுங்கும் வரு தமிழு வரு எல்லாமே வரு
ம் ம் சரி சரி இப்போ இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வெயில் மண்டய பொழக்குதுல்ல அப்போ உங்க ஏரியால வந்து ஆமா இருக்கவே முடியல முன்னாடி இப்போ மே மாசத்த கம்பேர் பண்ணும் போது இப்ப கொஞ்சோ பரவால்ல ஆனா ஆனா பாத்தீங்கன்னா இருக்கவே முடியல சுத்தமா இருக்கவே முடியல ஒரு காத்து கூட அடிக்க மாட்டேங்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நைட்டு லைட்டா தூருனுச்சு தூறுன உடனே பாத்தீங்கன் னா ஹீட்ட கலப்பி விட்டுருச்சு இன்னும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு ம் சுத்தமா இருக்கவே முடியல வெயிலு ஆனா இப்போதைக்கு கொறையற மாதிரியே தெரியல
ஆ ஹா ஹா இல்லமா இங்க வந்து டெய்லி மழ ஊத்தி பெஞ்சுட்டு தா இருக்கு
ம் ம் அப்டின்னா நல்லா இருக்குமே அந்த ஏரியா
ஆமா ஆமா இங்க வந்து நா வந்து வெளியூர் வந்திருக் கே எங்க ஊர்லயு மழ இங்கேயு டெய்லி மழ வந்துட்டு தா இருக்கு சொல்ல போனா இங்க வந்து கல்லு மழ விழுது
கல்லு மழனா
சொல்லு படையப்பா
அதா கல்லு மழனா என்ன
கல்லு விழு நீங்க பாத்ததே இல்லயா ஆமா
இல்லயே கல்லு எப்படி விழு மேலருந்து தண்ணி தானே விழு
இல்லமா கல்லு விழும் இந்த ஐஸ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா
ஆமா
ஐஸ் கியூப்ஸ் விழு
அது வந்து நாங்க கல்லு மழைன்னு சொல்ல மாட்டோ ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோ ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோ
என்னவோ இங்கெல்லா நாங்க அப்புடிதா சொல்றோ கல்லு மழை
கல்லு மாழைன்னொன்னே நா உடனே ஷாக் ஆயிட்டே என்னது கல் விழுமா அப்டின்ட்டு ஆ ஒரு புக் க்கு ஒன்னு சமீபத்துல படிச்சிருந்தே அந்த ஆதர் பாத்தீங்கன்னா மோகன் குமார்ன்னு சொல்லி ட்டு
அப்டிங்களா
புக் நேம் பாத்தீங்கன்னா ஆத்மாவோ ஆன்மாவோ ஏதோ செம்ம எனக்கு ஞாபக இல்ல நா படிச்சு முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இருக்கு அவர் தா இந்த புக்குல எழுதிருந்தாரு ஏதோ ஒரு வெளிநாட்டுல மீன் மழை பொழிஞ்சுதா
ஆமா ஆமா இங்கேயு நம்ப நம்ம நாட்டுலயுமே கேள்விப்பட்டுல்லியா நாங்க நியூஸ்ல பாத்தோமே ஒரிசாவோ? என்னவோ? அந்த பக்கம் விழுந்தது அப்டின்னு சொன்னாங்க!
ஹூ ஹூ நா கேள்விப்பட்டதில்ல நா அந்த புக்கு படிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த பேஜு படிச்சன்னா எனக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்ல அந்த புக்குல அதுக்கப்பறம்.. படிக்கிற மாதிரி அவரு என்ன சொல்றாருன்னா அந்த மீன் மழை வந்து பொழிஞ்சுதா ஏதோ ஒரு வெளிநாட்டுல நம்ம தண்ணிலா கொட்டும்ல அதே மாதிரி வந்து மீனா கொட்டுனுச்சா அது எப்புடி சாத்திய சொல்லுங்க எப்டி மீன் வந்து கொட்டு மேல எப்டி மீன் இருக்கு இப்ப ஒரு பொருள் மேல போனா ஆ
இல்ல இல்ல அது உண்மைதாமா அது ஒரிசால வந்து அந்த மாரி விழுந்தது மழை கடல் பகுதி இருக்கு இல்லையா கடல் பகுதி இருக்கிற இடத்துல வந்து அந்த மீன் மழை விழுந்தது நா நீயூ சிலியே காட்னாங்க
மீன் எப்டி உயிரோட இருந்ததா இல்ல இறந்து போயிருந்துச்சா
உயிரோடுமே அத வந்து பொறிக்கிட்டு இருந்தாங்க அது
அப்டியா ஆனா என்னால சுத்தமா நம்பவே முடியல ஆ இப்போ அப்ப தண்ணி இருக்கு ஆமா எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல அதுல வந்து இன்னு சில விஷயங்கள்ல்லா சொல்லிருந்தாங்க நீங்க சொல்ற மாரி அந்த கல்லு மழை கல்லா கொட்டுனுச்சு இதெல்லா கூட சொல்லியிருந்தாங்க அப்பறோ மண்ணா கொட்டுனுச்சு இதெல்லா கூட சொல்லிருந்தாங்க இதெல்லா கூட ஓரளவு ஏத்துக்க முடியுது ஆனா இந்த கல்லுங்கிறது வந்து என்னால ஏத்துக்க முடியல இந்த மண்ணுன்றதுக் கூட ஓரளவு என்னால ஏத்துக்க முடிஞ்சது ஏன்னா மண்ணு பாத்தீங்கன்னா காத்தடிக்கும் போது அந்த மண்ணோட கலந்த அந்த மழ பொழியும் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த புக்ல இன்னு சொல்லிருந்தாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து இந்த பிரபஞ்ச வந்து நமக்கு தரும்மா டெய்லி கால்ல காலையில நாலு மணிக்கு எழுந்திருச்சு நம்ம வந்து கடவுள்கிட்ட கேக்கற மாரி நம்ம என்ன ஒண்ணு நெனைக் கிறமோ அது வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு தரும் அப்டின்ற மாரி அதுல போட்ருந்துச்சு அந்த புக்குல செரி ஏதோ ஒரு நம்பிக்கையில நா படிச்சிட்டு இருந்தே அப்ப படிச்சிட்டே இருக்கும் போது அ ஒரு பேஜ்ல வந்து இந்த மீன் மழ விழுந்ததா போட்ருந்தது கல்லு மழ விழுந்ததா போட்ருந் ச்சு அப்புறோ இந்த மாதிரி அந்த மண்ணு மழ விழுந்ததா போட்டிருந்துச்சு இது ரெண்டும் கூட ஓரளவு ஏத் த்துக்குற மாதிரி இருக்கு அந்த மீனு மழன்னு சொன்னோன என்னால ஏத்துக்க முடியல அதனால நா அந்த புக்க அதுக்கப்புற படிக்கல விட்டுட்டே
ஆ இல்லம்மா அது உண்மைதா ஆனா புக்கு அதுக்காண்டி படிக்காத படிக்கலன் சொல்லாதீங்க ஏன்னா புத் புத்தகமே ஒரு கற்பனையா கூட ஒரு சிலர் எழுதுறாங்க இல்லையா
அ ஹ நம்ம சொல்லுவோல்ல என்னடா இது கற்பனையா இருந்தாலு ஒரு நியாய வேணாமாடா அப்டின்ற மாதிரி எனக்கு போய்டுச்சி மத்தபடி இந்த கத புக் கு படிக்கிறது இந்த மாரி இருக்கிறதுல்லா நம்ம கதைனாலே நமக்கு கற்பனை கலந்து வர து தானே அது வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கு இப்போ இது நா அவங்க அந்த புக் குலே மெயின் கான்செப்ட் என்னனா நம்ம என்ன நெனைக்கிறோமோ அது வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை வந்து ஈர்த்து குடுக்கு அப்டின்றதுதா கான்செப்ட்டே இது வந்து என்னால ஓரளவுதா நம்ப முடியும் நா நூறு பர்சன்டேஜ் நம்பல ஒரு அம்பது பர்சன்டேஜ் நம்புறேன்னு வச்சுக்கோங்களே ஆ சேரி நம்ம நினைக்கிறது இந்த உழவு நமக்கு தருது சரி அந்த புக்ல அப்படி என்னதா இருக்கு யாரெல்லா என்னெல்லா நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புறட்டுக்கிட்டே வரும்போது இந்த பேஜ் வந்ததா சேரினு நா விட்டுட்டே அந்த புக் அதுக்குப்புற எங்க போட்டேன்னு தெரியல ஆ எ வித்தியாசமா இருக் கு இவுங்களோட லாங்குவேஜ் எல்லா கல்லு மழை கல்ல கல்ல சட்னி கல்ல வேர்கடல சட்னி நான் ஆந்திராவில பாத்தீங்கன்னா திருப்பதி போகும் போது சாப்பிடருக்க அங்க எல்லாமே காரம் அதிகமா இருக்கு கும்ல
ஆமாமா நாங்க கொஞ்ச காரம் அதிகமாதா போடுவோ இங்கயு இப்ப எங்க தங்கச்சி வீட் டுக்கு தா வந்திருக்கோ இவுங்க வந்து தமிழ்நாடுல குடுத்துருக்கோ அங்க அவுங்க எல்லாரு கொஞ்ச காரம் கம்மியா தா சாப்பட்றாங்க நா சாப் டுகிற சமையலே அவக்கு வந்து காரம் காரம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மா இது க்கும் தண்ணி குடிச்சட்டே இருப்பாங்க
ம் ம் ஆனா நம்மளுக்கு அது செட் ஆயிடு அடுத்தவங்க சாப்பிடும்போது அது கொஞ்ச காரமா தா இரு
ஆமா இல்ல நாங்க அக்கு காரமே இல்ல ஆனா இவுங்க இன்னு ரொம்ப கம்மியா சாப்பிறாங்க எங்க தங்கச்சி அவங்க ஆ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு ம்
காரோ கம்மியா சாப்பிடுறது நல்லதுதா
அதுக்குன்னு ரொம்ப காரோ கம்மியால்லா சாப்ட கூடாதுமா
இப்ப எங்க சொந்தக்காரவங்களை கம்பேர் பண்ணும் போதே நாங்க அதிகமா காரம் சாப்பிடுறவோம் தா சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு வந்தாலே கார கம்மியாப்போடு கார கம்மியாப்போடுன்னு தா சொல்லுவாங்க
ஆந்தராலல்லா கொஞ்ச காரோ அதிகமா தா இருக்கு அதுவே இன்னு நீங்க ஆமா இன்னு கொஞ் ஜோ குண்டூரு ஹைதராபாடு இந்த மாரி போனாங்கனா நாங்களே தாங்க முடியாது அந்த அளவுக்கு காரோ அதிகமா போடுவோங்க
ஓ அவங்க வெறு அந்த மொளகாவ வை கீறி போட்டு அதுல ஒரு குருமா செய்யறாங்க வெறு மொளகா தா இருக்கு வேற எந்த காயுமே கெடையாது நா இதுல பாத்தே யூ டி யூப் ல பாத்தே
அப்டிங்களா என்னவோ தெரில அதெல்லா நாங்க எதுவு செய்ல ம்
இந்த மொளகா அந்த பெரிய பெரிய மொளகா இருக்கும்ல அந்த மொளகாய மட்டுமே போட் டு ஒரு இது செய்யறாங்க அது பாத்தீங்கனா சப்பாத்திக்கெலா தொட்டுக்கறாங்க அந்த இத அதா கேக்குற அது நல்லா சாப்புடுறாங்
கார சட்னி அப்டின்னு சொல்லி வெங்காய சட்னி தா செய்வாங்க அங்கேயு ஆந்திரால அந்த மாரி தனியா எதுவு இல்லையே ஆனா ஊர்கா போடுவாங்கம்மா காஞ்ச மொளகா ஊருகா வந்து ரொம்ப நல்லா இருக்கு
ம் ம் அது எப்டி போடுவாங்க
இங்க நா போட்டது இல்ல ஆனா வாங்கி சாப்ட்ருக்கே ரொம்ப நல்லா இருக்கு நெறைய பேர் அது காரோ அப்டின்னு நெனைப்பாங்க அப்டி எல்லா எதுவு கெடையாது நல்லா இருக்கு இருக்குமா வந்து அந்த ஊறுகாவு ரொம்ப நல்லா இருக்கு காஞ்சமல
ஆனா உங்ளுக்கு செய்ய தெரியாதுல்ல
ஆமா
ஆனா எங்க ஊரு சைடுல என்ன பண்ணுவாங்களா அந்த காஞ்ச மொளகா இருக்குல்ல அது வந்து அந்த பழைய சாதத்துக்குலா தொட்டுப்பாங்க அது எப்டி தொட்டுப்பாங்கனா அந்த மிளகாய பாத்தீங்கனா அந்த அடில அந்த காம்பு இருக்கும்ல அந்த காம்ப எடுத் துருவாங்க எடுத்துட்டு அதுல இருக்கற விதையெல்லா கீழ தட்டி விட்டுட்டு அதுல வந்து கல்லுப்பு இருக்குல்ல அந்த கல்லுப்பு போடுவாங்க கல்லுப்பு போட்டுட்டு இந்த வட கம்பிலா இருக்குல வட எல்லா எடுப்போல அந்த கம்பில வந்து குத்தி அ ஸ்டவ் ஆன் பண்ணி அத அதில வந்து கருகி அந்த மொளகா வந்து தொட்டுக்குறாங்க
அப்டிங்களா
ம் ஆமா அதுல தா நானுமே சாப் டது இல்ல எங்க மாமியார் வீட்டு சைடுல தா அது மாரி சாப்ட்டு நா பாத்திருக்கே
அப்டிங்
அ ஆமா ஒவ்வொரு இப்ப எங்க ஏரியாலயுமே ஒவ்வொரு சைடுலயு ஒவ்வொரு மாரி உணவு முறைல்லா சாப்புடுறாங்க இப்ப எங்க வீட்லல்லா பாத்தீங்கனா ஆ எங்க வீட்டுலல்லா பாத்தீங்கனா பழையது குழம்பு இந்த மாரி எதாவது இருந்தாலு தொட்டுப்போ ஆனா இங்க பாத்தீங் னா மொளகாவே சூடு பண்ணி சு சுட்டு சாப்புடுறாங்க
ம்
சரி தோழி நமக் ஒதுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சு மீண்டும் அடுத்த அழைப்பில் சந்திப்
சரிங்கம்மா சரிங்கம்மா